ஹலோ
ஹலோ
வணக்கம் கேக்குதுங்ளா எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்கேங்க நீங்க நல்லா இருக்கீங்ளா
நா நல்லா இருக்கேங்க எனக்கு ஒரு சந்தேகோ அத மட்டு கொஞ்சோ தீக்க முடியுமா இத நீ ஆ அதாவது இப்ப நம்ம வெளியூர்லா போறோம்ல
ஆமாங்க
ஆ அதுக்கு வந்து சில டிப்ஸ் எதாவது குடுக்க முடியுமா உங்களால
ஏங்க சாரி கொஞ்சோ மன்னிக்கவு வெளியூர் போற அளவுக்கு எனக்கு டிப்ஸ் சொல்ற அளவுக்கு நானு தகுதியில்லாதவனு நெனக்குறேங்க
அப்படியெல்லா இல்லங்க நீங்க எங்கேயாவது போயிருப்பீங்க உங்களுக் ஏதாவது ஒரு பிடித்ததிருக்கு பிடிக்காதிருக்கு அதுக்காக கேக்குற தனியா போனா நல்லாருக்குமா இல்ல ஃபேமிலியோட போன நல்லா இருக்குமா அந்த மாரி ஒங்கள நா கேக்குறே ஒங்களுக் அந்த மாரி அனுபவம் எதாவது இருக்கான்னு நா கேக்குறே
இல்ல அனுபவம் இல்லங்க இருந்தாலு வந்துட்டு ஒரு வெளியூர் போற மாரியா இருந்தா கப்பல்ஸ்சா இருந்தா ரெண்டு பேர் மட்டும் போகணு குட்டிஸ் கூட கூட்டிட்டு போனா அதனோட அந்த ஃபீல் வந்துட்டு நம்ம என்ஜாய் பண்ண முடியாது இல்லையா குட்டிஸ் வந்துட்டு ஓரளவுக்கு பெரியவங்களா இருக்கனு
உம்
அவுங்க தேவய அவுங்க பூர்த்தி செய்ற அளவுக்கு இருந்தாங்னா நம்ம வெளியூர் போறதுக்கு வந்துட்டு த்து ஒரு அ தகுதியானவங்கங்கற மாரி இருக்கனு
நீங்க அந்த மாரி போயு அனுபவோ இருக்கு உங்களுக்கு
இ இல்லிங்க நா போனதில்ல வெளியூரல்லா வந்துட் டு போனதில்ல நார்மலா நம்ம ஊரு கோயில் கொளம் இந்த மாரி ல போயிருக்கங்க இப்பதா இனிமேல்தா போகலாம்ங்கிற ஒரு ஐ டியாவ்ல வேனா இருக்கேன் சொல்லலா
சேர் அப்டி போற மாரினா நீங்க எந்த எடத்துக்கு போவீங்க
இங்க எனக்கு இந்த குளுமணாளின் சொல்றாங்கல மணாளி இல்லிங் மா அங்க கூட பனி பனிபிரதேசமா இருக்குங்ளே இமாச்சலம் மாரியே இருக்குமே
ஆமா ஆமாங்க
ஆ அந்த மாரி எடத்துக்குதா இப்ப போகணுனு ரொம்ப நாள் ஆச எ பைய கூட கேட்டுட்டு இருக்கா மா நம்பளும் இந்த மாதிரி பனிக்கு வந்து ரவுண்ட் பண்ணி வெளாலா பால் மாரி போட்டு வெளாலாமா நம்ம ஊருக்கு ஏ இந்த மாரி இருக்க மாட்டிங்குது.
ம்
அப்படினு ஆயிரத்தெட்டு கேள்விகள் கேக்கறா
கொழந்தைங்கனாலே கேள்வி கேப்பாங்கலங்க அ செரி விடுங்க இன்னைக்கி இல்லனாலு என்னைக் கா ஒருநாள் போயிட்டு வரலா உடுங்க
அ கண் கண்டிப்பா கண்டிப்பா ஒரு டூரு ப்ளான் பண்ணா அந்த மாரி எடத்துக்கு போனா நல்லாருக்கு
செரி செரிங்க
ஏனா நம்ம ஏற்காடு ஊட்டி கொடைக்கானல் இந்த மாரி எடத்துல வந்துட்டு க்ளைமேட்ட மட்டுந்தா என்ஜாய் பண்ண முடியு
ம்
அங்க வந்துட்டு. இந்த மாரி நம்ம நம்ம சைடு எல்லா வெயில் தானுங்களா அதனால, அந்த மாரி பனியில விளையாண்டா நல்லாருக் இருக்குமேங்கற மாரி ஒரு மனசு வந்து ஃபீல் பண்ணதுன் வெச்சுக்கோங்களே
செரி செரிங்க
சரிங்க
ம் அப்பறொ உங்ளுக்கு எதாவது பொழுதுபோக்குகள் படொ, எதாவது அதிகமா விரும்பி பாப்பீங்களா
ஆ ஆஹ், படம் ஆ ஆ கல் மேரேஜ் முன்னாடி நறைய படத்துக்கெல்லா போயிருக்கே
செரிங்க.
ஆமா இப்ப மேரேஜ்க்கு அப்பறொ எதுவு படத்துக்கோ எதுக்கு வாய்ப்பு இல்லிங்க. ணாவு கூட்டிட்டு போ மாட்டிகிறாங்க படத்துக்கு கூட்டிட்டு போ மாட்டிகிறாங்க ஏத்னா பென்ட்ரைவ்ல படத்த எத்துட் வந்து தராங்க அதுல அதுல வேணா பாப்பாங்க.
இப்ப ரீசன்டா என்ன படொ பாத்தீங்க கடைசியா
இப்ப வாரிசு தாங்க பாத்த சூப்பரா இந்துச்சி உஷ்..
என்னங்க. ஹலோ லைன்ல இருக்கீங்ளா
ஹல் ஹலோ
ஆ லைன்ல இருக்கீங்ளா
இந்தா ஒரே நிம்ஷொங்க
உ
ஷ் ஷ்.. ஷ் ச..
ஹலோ ஹலோ கேக்குதுங்களா ஹலோ கேக்குதுங்களா
ஆ கேக்குதுங்க
ஆ செரி செரிங்க இப்பக்க இப்ப ரீசண்டா நீங்க என்ன மூவி பாத்தீங்க
இப்ப ரீசெண்டா நா பாத்த மூவி வந்து வாரிசுங்க
சேரி செரிங்க
வாரிசு படோ தா பாத்தே அதுக்கப்புறோ வந்துட்டு சாரி அந்த படோ பேரு மறந்துட்டனேங்க இந்த முட்டக் கலக்கின்னு ஒரு சாங் வருங்களே
யூத்துங்க
ஆ யூத் அந்த மூவி பாத்தேங்க பே ஃபோன்ல டவுன்லோட் பண்ணி பாத்தே அந்த மூவி
சேர் செரிங்க ஆ
யூத்து
சேரி செரிங்க அந்த படத்த பத்தி நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க
அந்த படத்த பத்தி என்ன தெரிஞ்சுக்கிட்டோ ஆ அ அந்த அளவுக்கு தெளிவா பாக்கலன்னு நெனைக்கிறேங்க கமெண்ட் சொல்ற அளவுக்கு நானு பக்கலேனு நெனைக்கிறே அதே நீங்க சடெனா கேட்ட உடனே எனக்கு அந்த மைண்ட்ல வந்துட்டு என்ன பாத்தோங்குற ஒரு இது செரி ஞாபகோ வர்லீங்க
சேரிங்க சேரிங்க இல்ல இல்ல அதெல்லா ஒண்ணு ப்ராப்ளோ இல்லைங்க எல்லாமே இப்டி தான சேரி மதிய சாப்பாட்டுக்கு என்னங்க பண்ணிருக்கீங்க
ஒடனே தெரியல மதியோ சாப்பாட்டுக்கு வந்துட்டு ரசம் சாதமு முட்டப் பொறியலு ஆ செய்யலான்ட்டு இருக்கேங்க
சேரி செரிங்க சேரி செரி செரிங்க எப்டி
செய்விங்க முட்ட பொறியலுங்களா
ஆ ஆமாங்க
அ அது என்ன நார்மலா வெங்காயோ கருவப்லல மிளகாய்லா போட்டு முட்டையை ஒடச்சு ஊத்தி நல்லா ஸ்க்ரம்பலாகுர அளவுக்கு
ஆ எப்பயு போல நார்மலா சமைக்கிற மாரி டிஃப்ரெண்டா எது சொய்ய மாட்டீங்களா
டிஃப்ரெண்டா எது இது வரைக்கு ஆ நானு மொபைல் பாத்து செய்வேங்க ஆனா எங்க வீட்டுல வந்துட்டு இந்த மாரி மசால் பொடியெல்லா போட்றதுலா அவுங்களுக்கு புடிக்காது
ம்
அதனால வந்துட்டு நானு இந்த மாரி எதுவு செய்யறது இல்ல எப்பயு போல செஞ்சாதா அவுங்களுக்கு வந்து சேட்டிஸ்ஃபையா இருக்கு சொல்லுங்க
ஆ எஃகு தக்காளி இருந்து வச்சுக்கோங்க முட்ட தக்காளி தொக்க செஞ்சுருங்க
ஆ இல்லைங்களே நா அந்த மாரி கேள்விப்பட்டதுல்ல
சேர் செரிங்க
ம் தக்காளி போட்டு அத வனக்குறதுங்களா
இல்லங்க அதா அந்த மாரிலா செய்யக் கூடாதுங்க முட்டைய எடுத்துக்கோங்க ஒரு பத்து முட்டய வந்து ஒரு குண்டால போட்டுருங்க போட்டு ஃபுல்லா நல்லா கலக்கி க்கோங்க கலக்கிட்டு இட்லி பாத்திர இருக்குல்ல அதுல வெச்சு வேக வெச்சிருங்க ஒரு பத் கழிச்சு எடுத்து பாத்தீங்கன்னா முட்ட வந்து வெக வெ வெந்து உப்பீட்டு வந்திருக்கு அத நம்ப ஒரு பத்து நிம்ஷோ கழிச்சு ஆற்னதுக்கப்றோ நம்ம குண்டாவ வந்து திருப்பி போட்டம்னா ஒரு ரவ்ண்ட் ஷேப் கேக் மாரி வரு
ஓகே ஓகேங்க
அத குட்டி குட்டியா கட் பண்ணி எப்பையும் போல வெங்காயோ தக்காளி மொள கா இருக்குல்ல அதுல போட்டு வதக்கி கட் பண்ணத தூக்கி அதுல போட்டு ஃப்ரை பண்ணி தேங்கா மேல துருவி சாப்ட்டா அட்டகாசமா இருக்குங்க சாப்ட்டு பாருங்க
இதுக்கு வந்துட்டு தேங்காய் யூஸ் பண்ணலாங்ளா
ஆ தேங்காய யூஸ் பண்ணலாங்க நல்லாருக்கு கொஞ்ச மெளகு அதிகம் மெளகுத்தூள் ஆ ஆமாங்க மெளகுத்தூள் கொஞ்ச அதிகமா போட்டு தேங்கா திருவி போட்டீங்ன்னா நல்லாருக்குங்க
செரிங்க ஒரு நாள் கண்டிப்பா செஞ்சு வே ஒரு நாள் என்ன இன்னைக்கே செஞ்சு பாத்தர்லா விடுங்க
ம் ட்ரை பண்ணி பாருங்க எதாவ்து டவுட்டா இருந்ததுன்னா கூ
ஆனா என்ன ரொம்ப யோசிச்சிங்ளோ நீங்க சமையல் செய்றதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுங்ளா
ஆமாங்க எனக்கு சமைக்கிறதுனா ரொம்ப புடிக்கு சாப்புட புடிக்குதோ இல்லியோ சமைக்க ரொம்ப புடிக்குங்க
ஓகே ஓகேங்க நா அப்பப்ப என் டவுட்டுக்கு உங்கள கேக்குறங்க உங்கள கான்டாக்ட் பண்றே கொஞ்சோ நீங்க தப்பா நெனைக்காம அப்பப்ப அட்டன் பண்ணி எனக்கு உண்டான டவுட்ட க்ளியர் பண்ணி விடுங்க
ஆ நீங்க எப்ப வேணாலு கூப்புடுங்க நா அவைலபிளா தா இருப் பே ஒன்னு ப்ராப்ளம் இல்ல உங்ளுக்கு என்ன இப் இப்ப எதாவ் டவுட் இருக்குன்னா கூட கேளுங்க நா உங்ளுக் தெளிவுப்படுத்துறே
இல்லைங்க த இப்போ கொஞ்சோ வேலையா இருக்கே அப்பறமேட்டு வந்துட்டு உங்களுக்கு நானு கான்டாக்ட் பண்றங்க அப்ப வந்துட்டு கேக்குறே
இல்லல்ல நீங்க ஒரு நா என்னன்னா வ் வ் கொஞ்ச நேரமாது எங்கிட்ட பேசுங்களே
க்கு செரி ஓகே இன்னும் இந்த பன்னீர் எல்லா வெச்சு ஒரு ஐட்டம் செய்யறதா இருந்தா எந்த மாரி செய்லாங்க நீ
பண்ணீர் வீட்லயே ரெடி பண்லாங்க உங்களுக்கு வீட்ல எப்டி ரெடி பண்ணுன் தெரியுமா
இல்லிங்க நானு ரீசன்டா ட்ரை பண்ணே ஆனா அத பண்ண முடியலிங்க
ஏங்க இருக்குறதுலயே வீட்ல சிம்பிளா பண்றது பன்னீர் தாங்க அது கூட உங்களுக் தெரியிலியா
ஏங்க எங்கிங்க பால் ரொம்ப இல்ல ஃபஸ்ட்டு என்னமோ லைட்டா சூடு பண்ணா போதுன் சொல்லீட்டு ஒரு வீடியோல பாத்தே அத பாத்தா ஒரு கொழ கொழனு வந்துருச்சுங்க
இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல பால் வந்து பொங்கற ஸ்டேஜு இல்லாம ஓரளவுக்கு பத பொங்கி வர ஸ்டேஜ்ல அடுப்ப கம்மி பண்ணீட்டு நம்ப லெமன்ட்ருக்குல்ல தயிர ஊத்தக்கூடாது லெமனு அப்பிடி இல்லைனா அ சோடா அது என்ன சொல்லுவாங்க
வினிகருங்ளா
இல்லங்க அது வெ சோ லெமன் புழுஞ்சு ஊத்துவாங்க நா லெமன் தா ஊத்துவே அப்டி லெமன் கீது இல்லாதது கு வந்து என்ன பண்ணுவாங்கனா ஆ வினிகர் ஊத்துவாங்க சமையல் வினிகர் இருக்கு இல்ல ஆ அத ஊத்துவாங்க நீங்க மேக்சிமம் லெமன புழுஞ்சு லைட் ட்டா உட்டிங்னாலே பாலு வந்து தனியா திரிஞ்சு வந்துரு
ஓகே ஓகேங்க நானு தயிரு விடலான்னு ஒருத்தங்க சொன்னாங்களா அது விட் த்து என்னாச்சுனாங்க வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு
ஆமா ஆமா வெடிச்சுரு தயிர் எல்லா விட கூடாது
ஆ ஏ கையெல்லா பட்டு அப்பறொ வீட்ல இருந்துட்டு நீ அத இத செய்யறப்போ புதுசா செய்றன்னு சொல்லிட்டு நீ எதாது ஒடம்ப தொந்தரவு பண்ணிக்காத
இல்ல இல்ல இல்ல இல்ல நீங்க லெமன மட்டு புழுஞ்சு ட்ரை பண்ணிப் பாருங்க நல்லாதா வரு
அது வெடிக்கெறதெல்லா வெடிக்காது வன்லி
ஆஹா அதெல்லா எதுவுமே வெடிக்காது ஆஹா அப்டி இங்க்யே செய்ற மாரி இருந்தா எனக்கு கால் பண்ணுங்க நா உங்குளுக்கு வந்து என்னங்கற டீட்டெய்ல்ஸ உங்களுக்கு நா தெளிவா சொல்லீற்ற என்னங்க
அடுப்பு ஆன்லயே இருக்கணுமா இல்ல ஆஃப் பண்ணீர்லாங்களா
இல்ல இல்ல அடுப்பு ஆன்லயே தாங்க இருக் கு நல்லா திரிச்சு வர அளவுக்கு சிம்லயே தா இருக்கணு அடுப்பு ஆ டக்குன்னு நம்ம அடுப்ப ஆஃப் பண்ணிர கூடாது லெமன ஊத்தி லெமன ஊத்துனாலுமே தண்ணி தனியா அந்த திரி தனியா வர்ணு
ஓ
அதுக்கப்பறொ தா அத எடுக்கனு அடுப்ப ஆஃப் பண்ண கூடாதுங்க ம் செரி அடுப்ப ஆஃப் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க எப்டி வந்துது எதுன்னு சொல்லுங்க செரிங்ளாவ்
அடுத்த கால்ல சொல்றா உங்க எப்படி வந்ததுனு
செரிங்க நன்றிங்க வணக்கம்
அ ஆ நன்றி வணக்கம்